ம் ம் ஹலோ வணக்கம் சிஸ்டர் என்ன பண்றீங்க
வீட்ல தா இருக்கிறே இணைப்பு கரெக்டா இருக்கா பேசலாமா பேசறது தெளிவா ஆ ஆ சாப்ட்டாச்சு சாப்டாச்சு சாப்டாச்சு என்ன படிக்கிறீங்ளா ஒர்க் பண்றீங்ளா
இல்லிங்க நா ஒர்க் பண்ணிட்டு இர்க்கே நீங்க வீட்ல தானா
ஆ நா வீட்ல இருக்கிறே என்ன வேலை பாக்குறீங்க
நா பாத்தீங்ன்னா லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கே பவுண்டரி லேப்ல
லேப்னா அந்த இது மாரி
இப்போ பார்த்தீன்னா இரும் ஆமா ஆமா சேண்டுல்லா மண்ணுல்லா இருக்கு இப்ப அதெல்லா பாத்தீங்கன்னா தரத்த பாக்குறது
ஓ ஓ ஓ சேர் சேர் சேர் சேரி அதாவுது மண் பரிசோதனையா
ஆமாம்மா மண் பரிசோதனைல வேல செஞ்சுட்டு இருக்க ஒரு அஞ்சு வகையான மணல் இருக்கு அத பாத்தீன்னா பரிசோதனை செஞ்சு நாங்க ரிப்போர்ட் போடுற மாதிரிக்குங்க
அப்டிங்ளா ஒவ்வொரு ஊருக்கு போய் நீங்க ரிப்போர்ட் எடுப்பீங்ளா
இல்ல இல்லீங்க இது பாத்தீங்ன்னா இதுக்குன்னு ஒரு தொழிற்சாலை இருக்குது அந்த தொழிற்சாலையிலே அஞ்சு வகை மணல் கொண்டு வருவாங்க அத பாத்தீங்கன்னா அது எப்டி இருக்குன்னு தரத்த பாத்து அவுங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணுங்க
ஆ சேர் சேர் அதாவுது விவசாயிங்க நெல்ல கொண்டு அத மண்ண கொண்டு வருவாங்க அத எப்டி வேணா பண்ணலா என்னன்னு விசாரிச்சு அதில என்ன விவசாயோ பண்ணலானு நீங்க சொ சொல்லலா அப்ப சொல்லுவீங்ளா
இல்லெல்லைங்க இது விவசாயோ சார்ந்தது இல்லைங்க இது பாத்தீங்கன்னா இது ப்ப இரும்புல இருக்குலங்க இரும்பு உரி க்கி பாத்தீங்கன்னா ஒரு பொருள் செய்றாங்கன்னா அதுக்கு ஒரு அது கூட பாத்தீங்கன்னா ஒரு மணல் கலக்குவாங்க அந்த மணல் தா அது பாத்தீங்கன்னா
ஆ செரி செரி செரி ஆ ஆ அ உங்க வேலய பத்தி கொஞ்சொ தெளிவா சொல்லுங்கள்லே
நா பாத்தீங்கன்னா அது அதாங்க அந்த மண்ண இந்த ரிப்போட் பண்ணா அந்த மண்ணு பாத்தீங்கன்னா ஓகே ஆய்ருச்சுனா அவுங்க பாத்தீங்கன்னா அது தயாரிக்க ஆரம்மிச்சிருவாங்க அது மாரி வேல செஞ்சுட்ருக்கே நீங்க எப்டி ஹவுஸ் ஒய்ஃப்ஃபுங்ளா இல்ல வேலைக்
ஆ நா க கவுஸ் ஒய்ஃப் புதா நா வேல பாத்துட்ருந்தே இப்ப வீட்ல கொழந்த இருக்கனால போக முடியல நா வந்து சே சூப்பர் மாருக்கெ ட்ல ஆ சூப்பர் மார்க்கெட்ல டேட்டா எண்ட்ரி ஒர்க் பண்ணிட்ருந்தே
ஓகே ஓகேங்க பரவால்ல பரவால்லிங்க அங்க மழைங்ளா இல்ல வெய்லுங்ளா
இங்க ஃபுல்லா வெயிலுமா ஒரு மழயு பெய்ல ஒன்னு பெய்ல ஒரு மாசோ ஆச்சு ஒரு மாசோ புல்லரிக்க மழ பேஞ்சுது அதுக்கப்றோ மழயே இல்ல இங்கிட்டு எங்க ஏரியாவுல உங்க ஏரியால்லா மழருக்கா
இல்லெல்ல காலைல மழ பேஞ்சு இப்பெல்லா வெயில் தாங்க அடிச்சிட்ருக்கு
எங்களுக்கு ஒரு மாசோ ஆச்சி வெயிலு சரியா ன வெயிலு அதுவு இருக்குறது மாடி வீடாருக்கு ச ஒன்னு சொல்ற மாரி இல்ல மூனாவ்து மாடியாருக்கு வெயிலு சரியான வெயிலாருக்கு
இங்க ஒரு வாரமா மழயாதாங்க இருன்ச்சு இன்னக்கிதா வெயிலடிக்கிது
அப்டிங்ளா இங்கிட்டு மழ பேஞ்சுச்சுனா வெவசாயோ நல்லாரு க்கு மழ பெய்ய மாட்டுது விவசாயோத்துகல்லா ரொம்ப பாதிப்பாருக்கு எல்லா தண்ணி குடுத்து காசு குடுத்து காதுஸ் சு குடுத்து விவசாயோ பண்றோ ஆமா ஆ
ஆ மழ இருக்கங்காட்டி பிரச்சன இல்லங்க விவசாயோ பண்றக்குல நீங்க என்ன காலைல சாப்ட்டீங்க
எ நாங்க காலைல வந்து தோச சாப்ட்டோ தோச தேங்கா சட்னி ஆ மதியானோ வந்து சா ஆ ஆ எல்லா மேக்சிமம் எல்லார் வீட்லி இட்லி தோச தா கால்லயு நை ட்டுக்கு ஆ மதியோ ஒரு மதியோ வந்து சோறு சாம்பாரு ஆ இதுங்கி சாப்ட்டோ ஆ நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா மதியானத்துக்கு பாத்தீங்கன்னா சாம்பார் ரசோ தாங்க
ஆ செரி ஆ செரி ப்ப வீட்லி டெய்லி வேலை வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்டுவீங்களா இல்ல ஆஸ்டல்ல எது தங்குற மாரியா
இல்லெல்லங்க எனக்கு பாத்தீங்கன்னா கல்யாணோ ஆய்ருச்சுங்ளா
ஆ சேர் அ வீட்டுக்கு வந்துருவே டெய்லி போய்ட்டு போய்ட்டு வர மாரிர் தேவப்பட்டா அத்து பைக்ல போவீங்க
ஆமாங்க பைக்ல போய்ட்டு ஒன்னவரு ட்ராவலு அப்டே போய்ட்டு அப்டே வந்துருவங்க
ஆ சேர் சேரி நீங்க என்ன குரூப் படிச்சிங்க
நா டிப்ளோமோ படிச்சிருக்கேங்க
ஆ என்ன கோர்ஸு
இது மெக்கானிக்கல்
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளோமோனா பாலிடெக்னிக் இத படிச்சிட்டு இந்த வேலைக்கு வர்றது வந்து இ இந்த அந்த படிப்புக்கு இந்த வேலைக்கு சம்மந்தம் இருக்கா இல்ல அது வேற இது வேறயா
இல்லல்லைங்க இந்த படிப்புக்கான வேல இதுதாங்க இதுலயே பாத்தீங்கன்னா மிஷின் இயந்திர ஆப்ரேட்டரா போலா அப்றம் பாத்தீங்கன்னா அசம்பிள் பண்றது பார்ட்ஸ்ல்லா சேத்தற வேலைக்கு போலா
ம் ம் இப்ப நீங்க படிப்பு முடிச்சுட்டு வந்து இந்த வேலைக்கு வந்து இன் ட்ர்வியூ அட்டன் பண்ணி போனீங்களா இல்ல எப்டி எப்டி போனீங்க இந்த வேல எப்டி கெடச்சிச்சு உங்களுக்கு
இன்ட்ர்வியூ இன்டர்வியூ அட்டன் பண்ணி தா நா போயிட்டு இருக்கங்க
ஆ காலேஜ் முடிச்சதோட இன்ட்ரிவ்யு அட்டென் பண்ணி போனீங்க
இல்ல காலேஜ் முடிச்சதுல பாத்தீங்கன்னா இன்டர்வியூலா வந்துச்சு ஆனா அதை அட்டென் பண்ணல அதுக்கு போலைங்க இது சும்மா நாங்களா போய் கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்டி உள்ள போனது
ம் அப்டிங்களா ஏன்னா என் பையன் இன்ஜினியர் படிச்சுட்டுருக்காப்ல அதனாலாதா ஒங்கள்ட்ட நா கேக்கறே என்ன தெளிவா எப்டி எப்டின்னு என் பையன் வந்து கம்ப்யூ இல்ல பி இ பண்றாப்புல
பி ஏ பி ஏ பண்றாங்களா ஓகே ஓகேங்க அது பிரச்சன இல்லைங்க ம் ஓக் ஓகேங்க அவரு பாத்தீங்கன்னா ஐ டி ஃபீல்டுக்கு போலா
ஆ
என் ஃப்ரெண்டு அதா பி இ பண்ணிட்டு தா ஐடிக்கு போயிட்டு இருக்காரு இப்ப தேட்டி ஃபை வாங்கிட்டுருக்காரு அவரு ரெண்டு ஒன்றரை வருஷந்தா ஆச்சு
ஒன்றரை வருஷ ஆகுது சாடிங்கலயே தேர்ட்டி தேர்ட்டி ஃபை குடுத்து குடுத்துருக்க மாட்டாங்களே
ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ட்வெண்டி ஃபை குடுப்பாங்க
ஆ செரி ஓகே ஓகே ம்
அதுக்கப்புறம் மட்டுக்கு ஒன் இயர் கம்பிளிட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு இன்கிரிமென்ட் போட்டுருவங்க
அ சரி சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருத்தாதா எங்கயுமே சேலரி கிடைக்கு
ஆமா ஆமாங்க ஆனா ஐ டி ம் ஐ டி ஃபீல்டு பொறுத்தவரைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பாத்தீங்ன்னா ட்வெண்டி ஃபை குடுத்துடுவங்க அதுக்கப்புற போற ப்ப பாத்தீங்கன்னா தேர்டி ஃபை பண்ணிருவாங்க அதுப்புற பாரின்க்குலா போலா
ஆ ஃபாரின்ல ஏ நம்மளுக்கு நம்ம சென்னை இந்த மாதிரி ஏரியாவலயு நல்லா சம்பள வாங்கறவங்களு இருக் ருக்காக ஒருவா வாக்குறவங்களு இருக்கிறாங்கதா ஐ டி ஃபீல்டுல ஆ எ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணு இன்னொன்னு வந்து கம்பெனி நல்ல கம்பெனியா இருக்கணு
ஆமா ஆமாங்க
ஆ கேம்பஸ் இவங்க காலேஜ்ல கேம்பஸ் இண்டர்வியூ இருக்கு என் பைய படிக்கிற காலேஜ்ல
ஓகே ஓகேங்க
இப்பதா ஃபஸ்ட் இயர் ஃபினிஷிங் பண்ண போறப்புல போன வருஷ சேர்த்து விட்டே
ம் ஓகேங்க
இப்பதா ஃபர்ஸ்ட் இயர் பினிஷி்ங் பண்ண போறாப்புல
ஆ ஓகேதா
ஹமா தேர்ட் இயர்லையே தேர்ட் இயர் ஃபினிஷிங் தேர்ட் இயர் என்ட்ல் தா கேம்பஸ் இண்டர்வியூ வரும்னு நினைக்கிறே மேபி ஆனா சரி வரா தெரியல இப்பதா ரெண்டு செமஸ்ட்ரே முடிஞ்சிருக்கு மொத்தம் எட்டு செமஸ்ட்ரு ஆ ஹஹ நீங்க வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து கவர்மெண்ட்டக்கான கவர்மெண்ட் மூலியமா கவுன்சிங்ல்ல தா சீட் கெடைச்சிச்சு
ஓ ஓகே ஓகேங்க அது கிடைக்கறதே பெருசுங்க
அ அதுல பாத்தீங்கனா ச சாப்பாடு பீஸ் மட்டுமே எண்பத்ரூவா வந்துரு
ஓகே ஓகேங்க ம்
அது இல்லாம வந்து அம்பதாயிரொ காலேஜ் பீஸ் அதிலவந்து இருவத்தஞ்சாயிரொ வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறாங்க ஆ இரு ஆ ஒரே பைய இன்னொரு பைய இருக்காப்ல
ஓகே ஓகேங்க
ஆமா பட்டு அதுக்கில்லாம அ செமஸ்டருக்கு ஒரு பேப்பருக்கு இவ்வளோதுன்னு கட்ட வேண்டியது இருக்கு செமஸ்டரு பீஸூன்னு அப்றொ அ செமஸ் சக்குன்னு புக் பீஸ்ன்னு ஒன்னு வருது ரெண்டாயிரத்திஐநூறுவா மூவாயிரொ அப்டி வருது அது இல்லாம எடைல ஹாஸ்டல் டே அந்த டே இந்த டே அப்டிங்கிற மாரி எல்லா வந் வந்து வாங்கறாங்க அது என்னதான்னு வருஷத்துக்கு ரெண்டு லட்சொ ஆயிடுது இத பாக்க ஓடுறோ அதுங் வர போக்குவரத்து செலவு எல்லா பண்ணி ம் எதோ பிள்ளைகலோ படிச்சிரு
டே கா டேக்காலருங்களா இல்ல ஹாஸ்டல்ல இருக்காருங்களா
ஹாஸ்டல் எங்களுக்கு எங்களுக்கு அதுக்கு கோவைல படிக்கிறாப்ல
ஓகே ஓகேங்க
ஆ அதனால வந்து ஹாஸ்டல்க்குதா இங்க வந்து வந்துட்டுலா போ முடியாது எது எங்க ஊருக்கு நாங்க போறோனா ஒன்பது மணி நேரூ வர்றோனா ஒன்பது மணி நேரொ அவ்ளோ டிஸ்டன்ஸ்சு எங்களுக்கு அ மெட்ராஸ் தூரதா கோயம்புத்தூர்ல எங்க ஊருக்கு அ ஆமா ம் ஏதோ முயற்சியில்ல வந்து அ ஏதோ பிள்ளைளுவோ படிச்சதா குடும்பொ நல்லாயிருக்கு அப்டினு சேத்து விட்டாச்சு என்னத அதுவ தலையெடுத்து வந்தாதா குடும்பொ நல்லாருக்கு
ம் அப்டிதாங்க எல்லாரு நெனைக்கிறாங்க ஆனா நெனைக்கதொன்னு நடக்கறதொன்னா இருக்கு எங்க வீட்டு இல்ல அப்டியா நானு சொன்ன
ஆ
ஆனா அதுன்ன நடந்துட்ருக்கேன் ம் ம்
ம் இல்ல அப்படி இல்ல என்னோட என்னோடறாங்கனா அவ்லத நா படிச்சு முடிச்சுட்டு ஒ கொஞ்சொ ஆ டக்குனு கல்யாண பண்ணி வெச்சுறாங்க மேக்சிமம் பசங்களுக்கு பொம்பளபிள்ளயளுக்கு ஒன்னு ப்ரச் சனை இன்னொரு வீட்டு வாழ போற புள்ளைங்க அப்டின்ட்டு உட்டு்ல்லா பொம்பள பையனுக்கு வந்து ஒரு லைஃப்ல செட்டில் ஆவரத்துக்கு முன்னாக்கியே அதுவளுக்கு கல்யாண பண்ணி வச்சிராங்க ல
ம்
அதுவ வந்து கல்யாணத்துக்கு அப்பறொ எதுவுமே சேமிக்க முடியாது எதுவுமே கல்யாண ஆவறத்துக்கு முன்னோக்கியே சேமிச்சாதா ஆ ஆமா அதனாலதா லைஃப்ல கொஞ்ச செல்ல ப ஒன்னு தப்பில்ல பசங்க வந்து இருபத்தி ஒன்பது வயசு இதலலா கல்யாண பண்ணா கூட தப்பில்ல அதுக்குதா அவசரப்பட்டு இருவத்தஞ்சு வய்ஸு இருவத்தேழு வயசுக்குள்ளலா கல்யாண பண்ணி வச்சிருதுவா அதுல ஒன்னு லைஃப்ல செட் சொல்லாம கொல்லாம அங்குட்டு இல்லாம இங்குட்டு இல்லாம அகல காதல் ஒரு மாரி சொல்றாவல ஆத் த்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சுகிட் திரியிதுவ பாவமாருக்கு வ ஏ பைய இன்ஜினியரே வேண்டா அது வந்து அது வேஸ்ட்டு வேஸ்ட் த்து அப்டித்தா நா டிகிரி படிக்கிறே டிகிரி படிக்கிறே னா அது வேஸ்ட்டோ வேஸ்ட்டு இல்லியோ நீ அது படிச்சே ஆகணோ அப்படின்ட்டு கொண்டபோய் உட்டாச்சு ஆமா அ ஆ
எயிந்திரிக்கிலியா ஓகே இன்னிக்கி ஃப்ரைடேங்க கோயிலுக்குல்லா போலீங்களா
எ டிகிரி எல்லாம் படிச்சோ கூடா அது பா கம்ப்ளீட்டா வந்து பா பேச்சுலரூ மாஸ்டர் பண்ணனும் அதுக்கு மேற்கொண்டு எம் பீலோ பி ஹெச் டீயோ ஏதோ பண்ணனூ அதெல்லா அப்படி ஒ கம்ப்ளீட்டா ஒரு ஏழு வருஷோ படிச்சா தா டிகிரி படிக்கிறதுக்கு பய ஒரு வேல்யூ சும்மா மூணு வருஷோ படிச்சட்டுலா சும்மா அது வேலயூ இல்ல ஒரு மூணு வருஷோ படிச்சிட்டு போனா ஒரு கம்ப்யூட்டர் என்ன ஒரு ஜவுளி கடயில பில்லு போடலா அவ்ளதா ஏன்னா பா பத்து ரூபா ஆ பத்து ரூபா கொடுப்பாங்க அவ்ளதா மிஞ்சி போனா அத வெச்சல்லா லைஃப்ல செட்டில் ஆவ் முடியாது அப்டி ஓடிட்டிருக் ஹ ஏதோ கடவுள் மேல பாரத்த போட்டுதா புள்ளைங்கள்லா கஷ்டப்பட்டு படிக்க வெக்கிறோ என்னா பன்றதுன்னு ஒண்ணூ தெரியல பாப்போ
இரு இரு ஒர்க்கிங்ஙா
இல்ல அம்மா அப்பாலா என்ன வேல பாக்குறாங்க
அப்பா திருப்பூர்ல திருப்பூர்ல ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க இப்ப சொந்த ஊருக்கே வந்ட்டோ இப்ப சொந்த ஊர்ல சும்மா கெடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க
செர் செர் செர் செரி அ அ அ உங்க ஊர் சைட்லா விவசாயம்லா எப்டி இருக்கு
விவசாயம்ல்லா நல்லாதாங்க போயிட்டு இருக்கு ஆனா இப்ப எல்லாருமே விவசாயோ பண்றதுக்கு சங்கடப்பட்டு எல்லா சைட்டு போட்றாங்க இப்ப எல்லா எடத்ததா வித்துட்டு இருக்காங்க
ஆமா எல்லா தண்ணி பாசனோ தாம்ப்பா இல்ல தண்ணி பசனோ இல்ல ஆத்து பாசனோ இல்ல
ஆனா நாங்க இருக்க எடத்துல எல்லாமே இருக்குங்க ஆனா அவங்க பண்ண மாட்டோங்கிறாங்க எதா பாத்தியா சைட்டு போட்டு வித்துட்றாங்க ம்
ம் ம் எங்க சைட்லலா எங்க வீட்லல்லா இன்னூ விவசாயோ தா பண்ணிட்டுருக்குறோ நெல்லு போட்றோ ஆ நெல்லு போறோ தேங்கா தென்ன தென்ன தோப்பு வச்சுருக்குறோ அடுத்து பாத்தீங்ன்னா அ அப்பைக்கு அப்ப சீசனுக்கு தகுந்தா மாதிரி கல்ல போட்றது எள்ளு போட்றது உளுந்துப் போட்றது வெண்டக்கா போட்றது சிண்டி பூ போட்றது இப்டி மாத்தி மாத்தி ஒவ்வொன்னு போட்டுக்கிட்டே தா இருப்போ ஆனா எங்களுக்கு ஆ த்து பாசனங்க தா இன்னூ கொஞ்சோ மிச் செலவு மிச்சமாகோ இல்ல கை காசு குடுத் த்து ஒரு மண் நேரத்துக்கு எம்பது ரூபா தொண்ணூற் ரூபான்னு குடுத்து தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கோ இப்பெலா
ஓகேங் மா
அ கண்டிப்பா அ
செரி ஓகேங்க உங்களோட பேசுனது நன்றிங்க மீண்டும் சந்திக்கலா
அ ஓ செர் நன்றி நன்றி கண்டிப்பா நன்றி தெ நன்றி